ஹலோ வணக்
ஆ கேட்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ஓகேங்க வணக்கம் தோழி
உங்களுக்கு கிளியரா கேக்குதா
ஆ கேக்குதுங்க வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க ஓகேங்க இன்னைக்கு வந்து
அப்டியே டீய போட்டுட்டு இயற்கைய ரசித்திட்டு சாப்டுட்டு வந்தோ நீங்க சாப்டீங்ளா டீ குடிச்சிட்டீங்ளா எப்டி இருக்கீங்க
ஆ சாப்டாச்சிங்க எல்லா முடிச்சாச்சிங்க நானு இப்ப தா செரி ஓகே ஒரு நல்ல தலைப்புல பேசலா அப்டின்னு யோசிச்சுட்டு இருந்தே ஏற்கின்றதோ அது நல்ல தலைப்பு தாங்க ஓகேங்க அத பத்தி பேசலாமாங்க
ஆ ஓகே பேசலா கண்டினியூ பண்ணுங்க
ஓகேங்க இயற்கை அப்டின்றது பாத்தீங்கன்னா ஆ என்ன சொல்றது அப்டின்னா ஆ இயற்கைன்றதே வந்து நமக்கு பாக்கும் போதே வந்து மனசுல்லா எப்டின்னா ரொம்ப இலகுவா இருக்குங்க ஆ என்ன சொல்ற இயற்கைன்றது வந்து நம்ம நல்லா ரசிச்சு நம்ம பாப்போ இல்லைங்களா இயற்கைனாவே வந்து எல்லாருக்கு ஒரு ரொம்ப புடிச்சது அப்டின்னு கூட சொல்லலா இயற்கையின்றது வந்து நம்ம எல்லாரோட மனித வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையா உள்ளதுன்னு சொல்லலா அது என்னன்ன என்னா மழை காடு ஆறு கடல் இந்த மாரி மரங்கள் செடிகள் கூட பறவைகள் விலங்குகளா இருக்கட்டு எல்லாமே வந்து இயற்கையில வந்து ஒரு பகுதின் தாங்க சொல்லலா ஒவ்வொன்னயு நம்ம வந்து ஒவ்வொரு விதமா ஒரு ரசிச்சி பாப்போ அதாது இயற்கை வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தூய காற்ற குடுக்குது நல்ல ஒரு தண்ணீர் உணவு இந்த மாரி மக்களுக்கு வந்து தேவையான என்னென்ன வளங்கள் இருக்கோ எல்லா தி நமக்கு வந்து இயற்கைதா குடுக்குது அப்டின் சொல்லுவேங்க இப்ப நமக்கு காலைல பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்குது இல்லைங்ளா அந்த சூரியன் உதித்து நமக்கு வந்து பறவைகளா இருக்கட்டு எல்லாமே ஒரு இனிமையான ஒரு குரல்ல வந்து பேசு அது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மனசுக்கு வந்து அவ்ளோ இலகுவா இருக்குன் சொல்லலா பசுமையான மரங்களையு செரி அதாது பூக்கள் அதாது மல்லிகைப்பூலா பாத்தீங்கன்னா அது பூ நம்ம கிட்ட இருக்கறது நம்ம பாத்தோம்னா அவ்ளோ மனதிற்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாவு அமைதியாவு அப்டி இருக்கு அந்த இயற்கையோட நெருங்கி நம்ம வாழும்போது அது ஒரு தனித்துவமான ஒரு ஆரோக்கியத்தையு ஒரு அ என்ன சொல்றத் அது ஒரு மனசயு ஒரு மனதயு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதாயிருகுன்னு சொல்லுவேங்க
சூப்பரா சொன்னீங்க நல்லது இயற்கை என்பது எல்லாரு இயற் கைய பத்தி நெறைய்யா கவிஞர்கள் நெறையா விதவிதமா அவுங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அத அதெல்லா வர்ணி ச்சு பாடிருப்பாங்க எனக்கு கவிதையா வர்ணிச்சு பாட்றது இந்த இயற்கைய பத்தி போ பேசறது பேசும்போதே பாக்குபோதே அப்பா இது சூப்பரா இருக்குல்ல இந்த ச இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்ரோ ஒரு மாரி மழ வர்றதபோல இருட்டிக்கிட்டு நெறையா மேகமூட்டங்கள் சூழ் ந்து ஜில்லுன்னு அடிக்கற அந்த காத்து அப்டியே ஜில்லுன்னு அடிக்குபோது எங்கயோ மழ பேஞ்ச மண்வாசோ நம்ள வந்து சேர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த காத்து ஜில்லுன்னு அடிக்கம் போது பாத்தீங்கன்னா ம் வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா குருவி காக்கா இந்த கோழிகள்ல்லா கத்திக்கிட்டு சவுண்டு போட்டுட்டு அங்கய அங்யு இங்யு ஓடிக்கிட்டிருக்கு அதெல்லா உக்காந்து அப்டியே ரசிச்சு பாக்கறதுக்கு இருக்கு பாருங்க கடவுள் படைப்புல எவ்ளவு அற்புதமான ஒரு விஷ்யத்தல்லா நம்ளுக்கு குடுத்துருக்காங்க அப்டின்ல்லா நெனைக்க தோணு அழகுக்கே அழகு சேக்கறத் து இந்த இயற்கை தாங்க மலைகளாகட்டு கடலாகட்டு நீங்க ஆறாகட்டு மண் என்னன்னா வியந்து பாக்கற அளவுக்கு இருக்கும் பாருங்க காலைல எழுந்து வந்தா அந்த பனித்துளி நம்ம அந்த புல்வெளில செடி எல்லா வச்சிருந்தோனா பூ பூக்கள் மேலல்லா இருக்குற அந்த பனித்துளி விழுந்திருக்கறத பாக்கு போது அப்டியே கண்ண தெறந்துட்டு வந்தன்னா அந்த பூக்கள்ல்லா அப்டியே பூத்திருக்கு அதெல்லா பாக்கும்போது அப்பா அப்டின்ற மாதிரி இருக்கு பாருங்க மன மகிழ்ச்சிக்கு கண்டிப்பா நீங்க அதை இதை என்னென்ன வேணா சொல்லலாம தவர நீங்க இயற்கையோட இருக்குற மனமகிழ்ச்சிய வந்து மத்த எதுவுமே தராது மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு இந்த பாற எப்டி அந்த கிளைமேட் வந்து மழ வர்ற மாதிரி இருக்கு போது பாத்தன்னா அப்ப பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்ளோ அழகா இருக்கே இன்னு னு திராவி அந்த அழக ரசிக்கலாமா அப்டின்ற மாதிரிலா இருக்கு அந்த நேரத்துல்லா பாத்தீங்கன்னா மயிலெல்லா தோகை விரிச்சி ஆட்றது அதெல்லா நா நியர்பையா பாத்திருக்க பக்கத்துல நின்னு அது சவுண்டு குடுக்கு அத ஒரு அது ஒரு ஆனந்தத்துல ஆடு அந்த மயில் வந்து பாத்துச்சுன்னா அத அத நா பக்கத்துலே இருந்து பாத்து ரசிச்சிருக்கே நா நெறைய கேள்விப்பட்டதா செஞ்சிருப்போ இல்லேங்ளா ம மழ பெய்யற நேரத்துல மயில் வரு மயில் தோக விரிச்சு ஆடு இப்பில்லா நானு ஒரு ஒரு நேரத்துல கேள்விப்பட்ருக்க நேரா பாக்கம் போது இருக்கற ஃபீல் இருக்கு பாத்தீங்களா பா அப்டின்ற மாரி இருந்துச்சு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அத பாத்துட்டு கோழியெல்லா கத்திக்கிட்டு ஓடி வர்ற சத்தோ அந்த காக்கா சத்தோ அந்த நேரத்துல அர்ஜென்ட் அர்ஜெண்டா அந்த ஆட்டுக்குட்டியெல்லா கத்திக்கிட்டு எங்க வீட்ல ஓடி வந்து மேல ஏறு அதெல்லா பாக்கும்போது சூப்பரா இருக்கு அது அதெல்லா உக்காந்து ரசிக்கறதுக்கு ரெண்டு கண்கள் பத்தாது இன்னு கோடி கண்கள் வேணு அப்டின்ற அளவுக் க்கு அவ்ளோ ரசனே அத பாத்துக்கிட்டே இருக்கலா அப்டின்ற மாதிரி இருக்கு மனதுக்கு அவ்ளோ மகிழ்ச்சி தரக்கூடியது நம்ம இயற்கை தான் சொல்லலா நீங்க எதாது ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சக்கீங்ளே நெறைய செடியா பூவா கொடிகள் அந்த மாதிரி இருக்கற எடத்துல போய் உக்காந்துட்டு அத பாத்துக்கிட் இருந்தாலு செரி நெறைய நீங்க கடல் அலை அப்டின் சொல்லிட்டு போயிட்டு உக்காந்து பாத்துட்டு இருந்தாலு சரி அது ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருக்கு
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க அ கடவுள் படைப்புல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சிகள் எல்லா பாக்குறதுக்கு வந்து நமக்கு குடுத்துருக்காருங்க அப்டி இருக்கும் போது இதெல்லா நமக்கு மனசுக்கு ரொம்ப இதமா நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போதல்லா வந்து நம்ம இத பாத்தம்னா நமக்கு அவ்ளோ மன அமைதி கெடைக்கோ அதுல இருந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு விடுபடுற மாதிரியான ஒரு வாய் பு வந்து நமக்கு கடைக்கோ அப்டின்னு சொல்லலாங்க இன்னிக்கு பாத்தீங்ன்னா சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப மாசுபடுது ஏன்னா வந்து காடுகள அழிக்கிறாங்க அந்த ஒவ்வொரு காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நெறைய பிரச்சனைகள்லா வருது அதனால என்ன ஆகுது அப்டின்னா இயற்கைதா வந்து பாதிக்குது அப்டின்னு சொல்லுவேங்க அதனால வந்து வெப்போ அதிகமாகுது இல்லைங்களா தண்ணீர் பற்றாக்குறைல்லா ஏற்படுது இதெல்லா வந்து ஏற்படுறனால இயற்கை வந்து ரொம்ப பாதிப்பாயிர்ச்சு அப்டின்னு சொல்லு சொல்லுவேங்க இயற்கை வந்து நம்ம பாதுகாக்கணு இல்லைங்களா இயற்கைய நம்ம ரசிச்சா மட்டோ போதாது நம்மதா வந்து அந்த இயற்கைய வந்து பாதுகாக்கணோ அப்டின்னு சொல்லுவங்க அதாது ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து இயற்கைய பாதுகாக்குறது அப்டின்றது வந்து ஒரு கடமைன்னு சொல்லுவேங்க அதாவது நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள்லா அதிகமா பயன்படுத்த கூடாது அப்டின் சொல்றாங்க நம்ம மரக்கன்றுகல வந்து நடணோ அப்டின்னு சொல்றாங்க அதாது தண்ணீர வந்து ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணோ அப்டின்னு சொல்றாங்க இது மாரில்லா நம்ம நெறைய செயல்கள்லா இருக்கு அதெல்லா நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணலா சுற்றுச்சூழல்லா நம்ம தூய்மையா நல்லா வச்சுக்கணோ அப்டில்லா நம்ம பண்ணும் போது நம்ம வந்து இயற்கைய வந்து நல்லாவே காக்க முடியு இல்லைங்களா அந்த மாரி நெறைய ஒரு ஆ இதுக்கெல்லா இருக்கு அது மாரி நம்ம வந்து நம்ம நாட்டை நம்ம இடத்தை எல்லாத்தையு வந்து ஒரு பாதுகாப்பாவு ஒரு தூய்மையாவு வெச்சுக்கிட்டாதா நம்ம இயற்கைய வந்து காத்துக் கொள்ள முடியு அப்டின்னு சொல்வேங்க
கண்டிப்பா இயற்கைய வந்து ரசிக்கிறதுக்காட்டியு அத பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே முக் இப்டியெல்லா நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு இயற்கைய எப்டி ரசிக்கிறதையு அத தாண்டி அத நம்ப பாதுகாக்கணுனுதுக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்க என்னன்னா வீடெல்லா கட்டும் போது வீடு கட்றதுக்கான பிளேஸ விட மத்தது இவத்திட்டு மரோ இருக்கு இந்த மரத்த வெட்டுனாதா இந்த இடத் இங்கட்டு வீடு கட்ட முடியு அப்டின்னுலா ஒரு சுட்சுவேஷன் வந்தப்பல்லா நாங்க என்ன சொன்னோன்னா அந்த மரத்தோட ஒரு ஸ்பேஸ் அப்டியே விட்ருங்க அதுக்கு அந்த பக்கோ கட்டுங்க இந்த பக்கோ கட்டுங்க அதுக்கான எடத்த விட்டுங்க அது பட்டி அது இருந்துட்டு போட்டு நீங்க எதையுமே ன எதையுமே வெட்டாம அங்க இருக்கிற மரங்கள்லா வெட்டாம வீடு கட்றதுக்கு இடையில என்ன இருக்குமோ அத பண்ணுங்க அப்டின்ற மாதிரிதா சொல்லிருந்தாங்க நா கூட ஒரு பதிவு ஒரு ஒரு ஆன்லைன் பதிவு ஒண்ணு பாத்த ஒரு மரத்த வெட்டக் கூடாதுன்றதுக்காக அந்த ம்ம வீடு கட்டக்கூடிய அந்த ஓனர் என்ன பண்ணிருக்காரு அந்த மாரோ எந்த பக்கோ போகுதோ அந்த அந்த எடத்துல அது அதுக்கான பிளேஸ விட்டு விட்டு விட்டு அ ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க அதெல்லா பாத்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன நானு ஏ நம்மளா வந்து ஒரு வீடு இங்க்கட்டு போறோடா ஒடனே காட்ட அழிக்கிறோ மரத்த நட்றோ மரத்தெல்லா இது பண்றோ எல்லாத்தையு வெட்றோ பாரு அவங்க எவ்ளோ அழகா அத அந்த ஒரு மரத்த ஒரே மரத்த சேவ் பண்றதுக்காண்டி அவ்ளோ செலவு பண்ணன் கூட அதுல போட்டிருந்தாங்க அவ்ளோ செலவாச்சு அந்த மரத்திக்கு விட்டுட்டு அந்த மரத்துக்கான ஸ்பேஸ விட்டுட்டு ம இந்த இத கவர் பண்ணி வீடு கட்டுறதுக்காண்டி இந்த பக்கம் வீடு இருக்கிற மாரி அந்த பக்கம் வீடு இருக்கிற மாரி நடுவுல அந்த மரத்துக்கான இடோ அ சர்க்குலேஷன்ல ச அது அப்படி தனியா இருக்கிற மாதிரி இருந்திது அதெல்லா பாக்கும்போது ரொம்ப நல்லா இருந்திச்சு எனக்கு தெரிஞ்சு நா ஏதாவது மரோ வெட்றதோ இது பண்றதோ அதெல்லா நா விரும்ப மாட் அ வெட்றது கிடையாது அந்த மரங்கள் அது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இரு இங்கிட்டு நம்மளால முடிஞ்சா ஒரு மரத்த வெட்டனா இரண் ரெண்டு அல்லது மூன் று மரங்கள நட செய்யணு அப்டின்றத கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுனு எல்லாரு அத ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறே அப்பதா இயற்கைய நம்ம ரசிக்கிறதக்காண்டிலும் பாதுகாக்க முடியு வீட்டிலயு சரி நாட்டிலயு சரி எல்லா பக்கமு நம்ம வந்து இயற்கையை ரசிக்கிறத தாண்டி பாதுகாக்கணுன்னா கண்டிப்பா ஒரு மரம் வெட்டும் போது மூணு மரமாது நடணும்னு சொல்லுவாங்க அதிகமா இப்ப என்னன்னா மலைசார் பக்கத்துல எல்லா பாத்தீங்கன்னா நெறைய விதைகள போடுவோ தானா வளர்ந்து வரு மரோ அப்டி இருக்கும் போது நம்ம நறையா பயணங்கள் லா பண்ணும் போது மலை பர் மலை பிரதேசங்கள் சைடு எல்லா போகும் போதோ இல்ல வந்து அ நீங்க வந்து உபயோகப்படுத்தாத இடங்கள்லா பாக்கும் போதோ அந்த நேர்த்துல நம்ம மழ மழை பெய்யு போதுலா அந்த சைடு போணுனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கையில விதைகளை கொண்டு போய் மரங்கள் ஆக கூடிய விதைகள கொண்டு போய் சைடில போட்டோனா அதுவா தானா முளஞ்சி வந்துரு அதுக்காக நாம எதுவு வேலை செய்ய போறது கிடையாது நம்மளோட வேல என்னனா நம்ப போகும் போது அத கொண்டு போய் போடணுன்றதுதா என்னோட கருத்து
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்கங்க இயற்கை இல்லாம மனித வாழ்க்கை வந்து சாத்தியமில்லைன்னு சொல்லுவீங்க முடியுமா இப்ப என்னன்னா இயற்கைய வந்து நேசிச்சு அ நம்ம வந்து வருங்கால சந்ததினருக்கு வந்து என்ன பண்ணனு அப்படின்னா ஒரு பசுமையான ஒரு உலகத்த நம்ம வந்து கொடுக்கணு அப்டின் சொல்லிட்டு நம்ம இந்த உரையை வந்து நம்ம முடிச்சிக்கலாங்க அடுத் த மீண்டு ஒரு நல்ல தலைப்புல நம்ம வந்து பேசலாங்க நன்றி வணக்கம்ங்க
நன்றி